ஹலோ இப்ப பாத்தி கொழந்தைகள்லா இப்ப வந்து எங்க அம்மாவோட சொந்தக்காரங்கலாருக்கட்டு போறீங்க நாலு கொழந்த அஞ்சு கொழந்த அப்படிங்க போது ரொம்ப சர்வசாதாரணமா ஆ கொழந்த வர அப்ப வந்துட்டு கொழந்தகைகள் வழக்குறது ரொம்ப அ ஈஸியான ஒரு முறையில கொழந்த வத் ஆனா இப்பா வத்தீங்க அப்டின்னாக்கா ம் கொழந்தைக வந்து அந்த மாரி வளக்கறது இல்ல ஏன்னா நம்ம ஒரு கொழந்த கே வளக்கறதுங்கறது ரொம்ப ரொம்பவே கடின எ இப்ப பாத்தோ அப்டின்னாக்கா ம் அப்போ அப்பல்லா வந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க சோ அதனால வந்து எத் தன கொழந்தைங்களா இருந்தாலு வந்து பாத்துக்குறது அப்படிங்கறது மிக எளிமையான ஒரு செயலா இருந்தது ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்மோ நம்ப கல் அதிகபட்சோ கல்யாணோ ஆயிடுச்சு அப்டின்னாவே தனி குடுத்தணோ அப்டின்றதுல பேயிட்றாங்க சோ அதுனாலவே வந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த ஒரு கொழந்தைய வளக்குறது அப்டிங்கிறது வந்து ஆ ரொம்ப சவாலான செயல் அப்டின்னு கூட நம்ம சொல்லலா தோழி ம் இப்ப ஓ நா என்னைய எடுத்துக்கோங்க இப்ப நாலாம் கல்யாணம் பண்ணுனோன ஏ நா தனி குடுத்தனம் வாழ்க்கை அப்டிங்கிறது வந்துட்டு ஆ அதாவது நாங்க விருப்பப்பட்டு தனி குடுத்தனம் வந்தோம் அப்படின்பத விட ஒரு சில மனஸ்தாபங்களால தனிக் குடுத்தனம் வந்தோம் அப்டின்னுதா தோழி சொல்லணும்
ஆ இப்போ எல்லா எல்லா வீட்லயும் பாத்தீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நெலயில ஆ இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம வந்து தனி குடுத்தனோ வந்துட்டோ தண்ணி குடுத்த ப்போ வந்து எ இப்ப ஒரு கொழந்தைய வளர்க்குறது அப்டிங்கிறது தா செரமமான ஒரு செயலா இருக்கு ஆ அத பத்தி நீங்க இப்ப என்ன தோழி நீங்க நெனைக்கிறீங்க இப்ப வந்து கொ கொழந்தைகள வந்து வளர்ப் ப்பு முறை அப்டின்றத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னு கொஞ்ச சொல்லுங்க தோழி எனக்கு தெளிவா தோழி கொழந்தைகள் வளர்ப்பு தனிமையில வளர்க்குறது நல்லதா குடும்பத்தோட வளர்க்குறதா நல்லதா அப்டின்றத பத்தி கொஞ்ச தெளிவா சொல்லுங்க தோழி
குடும்பத்தோட வளர்க்குறதுதா தோழி நல்லது இப்ப பாத்தீங்கென்னா நம்ம தனியா இருக்குறோ அப்டின்னாக்கா ச நெறையா பெற்றோர்கள் வந்து கம்ப் ளைன்ட் பண்றது என்ன அப்டின்னாக்கா ஏ கொழந்தைக்கு மூணு வய்சு ஆகுது நாலு வய்சு ஆகுது சரியா ஏ கொழந்த பேச மாட்டேங்கிது ஆ சரியா வெளையாட மாட் ங்கிது தனியா வந்து உக்காந்துருக்கு என்னட்ட வந்து நல்லா பேஸ் சிருச்சுச்சு வெளையாட மாட்டேங்கிது அப்டின்னு வந்து நெறையா பெற்றோர்கள் வந்து ஆ கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம இப்ப வந்து ஒரு தனியா நம்ம நம்ம நம்ம கொழந்த நம்ம ஹஸ்பண்ட் அப்டின்னு இருக்கு க்கும் போது வந்து ஆ நம்ம வந்து நம்ளோட வேலைய பாத்துட்ருப்போ நம்ம கணவர் வந்து அவுங்களோட வேலைய பாத்துட்ருப்பாங்க கொழந்தைய பாத்தீங்கென்னா கொழந்த வந்து நம்மல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்டிங்கிறதுக்காக டிவி போட்டுவுட் ட்ருவோ இல்லேன்னா வந்து கையில வந்து மொபைல் ஃபோன் குடுத்துருவோ இல்லையா அப்புடி இருக்குறப்ப அதுனால வந்து கொழந்தைகள் வந்து சரியா பேசமாட்டேங்கிது அப்டிங்கிறத நா சொல்லுவே அதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப ஒரே ஒ ஒரு ஒரு வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்தோ அப்டின்னாக்க நம்ம இல்லன்னா நா வேற மத்தவுங்கள்ட்ட பேசிட்ருக்கோ அவுங்க பாட்டிகிட்ட அவுங்க தாத்தா கிட்ட அவுங்க அத்தைகிட்ட அப்புல்லா பேசிட்ருப்பாங்க இப்ப பாத்தீங்கென்னா நம்ம வந்து வேல பாத்துட்ருப்போ
ஆமா தோழி இப்ப பாத்தீங்க அப்டின்னா ஆ முன்ன மாரியே சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அப்டிங்கம் பொழுதுதா நம்ம வந்து இப்பல்லா வந்துட்டு இப்ப வந்து நம்ம தனி குடுத்தனம் அப்டிங்கிறது வந்துட்டு கெடையாது ஏன்னா என்னத ஒரு ப்ரச்சனையா இருந்தாலும் கூட்டு குடும்பத்துல இருந்து நம்ம வந்து ஒரு செயல்பாடுகள நம்ம வந்து பண்ணிக்கிட் ட்ருந்தோ ஆ இப்பதா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூழ்நிலைகள் அதாவது இப்ப ஒரு வீட்டுல நாலு பேரு வேலைக்கி போறாங்க அப்டிங்கும் பொழுது வந்து அந்த வீட்ல கண்டிப்பா மனஸ்தாபங்கள் அதிக அளவில் ஏற்படுது ஆ இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா நம்ம வந்து கட்டாயம் இருக்கா ஒரு தனிக்குடுத்தனம் நம்ம செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையு ஏற்படுது இதுனால குழந்தைகள் வளர்ப்பு அப்டிங்கம்பொழுது ஒரு குழந்தையா இருக்கட்டும் சோ நா பாத்து கவனமா வளர்க்க முடிய ஒரு சூழ்நிலையில இல்ல இப்ப குழந்த பொறந்ததுமே அது திருமணமான காலத்துலயே நம்ம வந்து தனி அப்பொழுது நமக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நெலையினால அ பாத்தீங்க அப்டின்னாக்க கொழந்தைகளுக்கு ஒ ஒரு மூணு வயசு வயசா இருக்கட்டும் குழந்தைகள் சரியாக பேசு பேசக்கூடிய திறமையே இல்ல ஏனனா அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு
அவரு ஆதா தாதா பாட்டியா இருக்கட்டு அத்தி மாமாவா இருக்கட்டு அவுங்க கூட இருக்கும் பொழுது அவுங்க கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ் நிலையில இருந்து வளந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்டிங்கிறது தனி குடுத்தணம் அப்படின்றதுனால ஆ ஆ ஒன்னுக் கூட ஒரு ஒரு சந்த நல்ல ஒரு சூழ்நிலையில சேந்து வளராத ஒரு சூழ்நிலையா இப்ப இருக்குது ஆ இதனால பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மனரீதியா அதிக பாதிப்பு அடையறாங்க அப்படின்றத விட நல்ல நல்ல விஷயங்களையு அவர்கள் வந்து கத்துக்கற ஒரு சூழ்நிலையில இல்ல அப்படின்றதயு